கேக்குது
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நா நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ம் மதிய சாப்பாடுலா முடிச்சாச்சுங்ளா செரிங்க பொங்கல் செலிப்ரேஷன்லா எப்டி பண்ணுவீங்க
பொங்கல் செலப்ரேஷன் அப்டின்னா காலையில
செலிப்ரேட் பண்ணுவீங்ளா
ஆ பண்ணுவோங்க ஹிந்துஸ்தா
ஒரு மந்த்துக்கு முன்னாடியே வீடெல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோமே பண்ணுவீங்ளா
ஒன் ஒரு மாசத்துக்கு முன்னாடிங்ளா
ஆமாங்க ஒரு மாசத்துல இருந்தே ஒரு சிலர் பண்ண ஆரம்பிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய வீடா இருந்தா ஒரு மாசோ ஆகு கிளீனாக இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துதா பண்ணுவோங்க ஏனா ஃபர்ஸ்ட் வந்து பெட்ஷீட்டு அப்றோமா பாத்தீங்கனா அந்த பாத்திரங்க மேல கவுத்தி வச்ச பாத்திரங்க அண்டா குண்டா அது எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க
எறக்கி வச்சுட்டு
ஏனா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வீட்ல இருக்குறவங்களுக்கு தா அது டூ டேஸ்ல முடிச்சிடலா வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவுங்க கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சோ கொஞ்சமா பண்ணுவாங்க காலைல ஆ ஆமாங்க இப்பதா மேரிடு
அப்போ நெறைய பாத்திரங்களா குடுத்துருப்பாங்க உங்களுக்கு
ஆமா
சொல்லுங்க ஃபுல்லா எறக்கி ஃபுல்லா க்ளீன் பண்ணுவீங்க
ஆமா
ஃபுல்லா கழுவி கிளீன் பண்ணுவீங்ளா இல்ல சும்மா தூசி தட்டி மட்டு வச்சிருவீங்ளா ம் ஃபுல்லா கழுவி
ஆ ஆமா வெயில்ல காய வச்சு
சே அ
அதுக்கப்றோமா மேல வ வச்சுருவோ இல்லன்னா வந்து துரு பிடிச்சிருனு
ஆமா அ அப்றோ ஃபுல்லா வீடெல்லா ஒட்டறையடிச்சு தூசி தட்டி
அதுக்கப்றோ
வேற என்ன பண்ணுவீங்க
அந்த மாரிதா டெய்லியு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு
எல்லா கிச்சனு சாமி ரூம்மு நம்ம ரூம்மு எல்லாத்தையு கொஞ்ச கொஞ்சமா தூசி தட்டி கிளீன் பண்ணிருவோ ம்
அதுக்கு அப்புறம் அது முந்தின நாளு அதுக்கு முந்தின நாளு ரெண்டு நாளு மீந்ந பொங்கல் தேவையான ஜாமா வாங்குறது டெக்கரேஷன் வாங்குறது அந்த மாரி பர்ஜஸ் அ வப்போங்க
பொங்கல் வைப்பீங்க ரெண்டு பொங்கலுமே வைப்பீங்க அ காலையில விடிங்க பொங்கல் உங்க தலப் பொங்கல் முடிஞ்சிருச்சா இல்ல இனிமே தானா ம் அப்டியா சேரி நீங்க எப் பொங்கல் வச்சீங்ளா வீட்ல உங்க கல்யாண ஆகி வந்த வீட்ல
அ ஆமா நானு வைக்கல மாமியார் வச்சாங்க நா பக்கத்துல நின்னே
சேர் சேர் சேரி
மாமியாரு அம்மா எல்லா வச்சாங்க இப்பதா நா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அ
பொங்கல் வைக்க ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்ளா சேர் சேர் சேரி சேரி அ மாட்டு பொங்கல் மா
வச்சே ஃபஸ்ட் வந்து நல்லா வரல அதுக்கப்றோ இப்ப வந்து இந்த பொங்கலுக்கும் வந்துருச்சு ஓரளவு
செர் செர் செர் ம் சேர் செர் செர் மாட்டு பொங்கல்லா வெப்பீங்ளா இல்ல ஒரு பொங்கல் மட்டு தா வெப்பீங்ளா
இல்ல ஒரு பொங்கல் மட்டும் தா கொண்டாடுவாங்க
செர் செர் நாங்களு கிராம சைடு இருக்கனால மாட்டு பொங்கல் தா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க மறுநா மொத நாள் வந்து பொங்கல் வச்சிருவோ அப்புறோ மறுநாளு மாடுல்லா இருந்துச் மாட ஃபுல்லா மாடு கன்னு எல்லாத்தையு குளிக்கவெச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அது இருக்கற எடத்துல போயி பொங்கல் வெச்சு கோலம்லா போட்டு பொங்கல் வெச்சு அம்மாட்டுக் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு அப்றோ எல்லாரு வந்து சாப்புடுவாங்க கரும்பெல்லா குடுத்து மாட்டுக்கு ஆ இது துண்டெல்லா கட்டி விடுவாங்க மேல அந்த மாரி நெறைய பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டுல்லா உடுவாங்க ஜல்லிக்கட்டுக்கல்லா பாத்ருக்கீங்ளா
பாத்தது இல்லைங்க கேள்விப்பட்ருக்கே டி வில பாத்ருக்கே
அப்படியா நேரடிய போய் பாத்தது இல்ல
அ அ ஒரு நாள் பாத்ததில்லைங்க
பொங்கல் அப்பதா இந்த ஜல்லிக்கிட்டு எல்லா வெப்பாங்க நாங்கள்லா போய்யி போய் பாப்போ வருஷத்துக் ஒரு தடவ போய் பாப்போ ஜல்லிக்கட்டு நடக்கிற எடத்துல போய்யி
ஓ ம்
இப்ப கவர்மெண்ட் இப்ப தா வந்து எங்க ஊர்ல வந்து பெரிய ஆடிட்டோரியம் மாரி கட்டி் குடுத்துருக்காங்க ஜல்லிகட்டு நடத்துறதுக்கு அங்கதா நடக் ஆமா நல்லா மேல இது மாதிரி இந்த ஃபுட்பால் மேச்செல்லா நடக்கும் பாத்தீங்ளா ஆடிட் டோரியம் அந்த ஒக்கார சீட்டு ஆ அந்த மாரி செட் பண்ணி மேலயே உக்காந்த் பாக் பாத்துக்லா லைவ்வாவே பாத்துக்லா ஏன்னா பக்கத்துல போன மாடு முட்டிடுமோ அப்டின்ற பயம்ல்லா கெடையாது அது பாட்டக்கு வரும் அது பாட்டக்கே ஒரு பக்கம் ஒன் சைடா சேஃப்டியாவே அனுப்பி விடுவாங்க
ம்
ம் ஜல்லிக்கட்ட பத்தி கேள்விப்பட்ருக்கீங்ளா பா
ஆ கேள்விப்பட்ருக்கேங்க ஜல்லிக்கட்டுக்கு போராட்டமே நடந்ததே
ஆம்மா
அப்பலா நாங்க பள்ளிக்கூடோ
ஸ்கூல் போயிட்ருந்தீங்ளாப்பா செர் செர் செரி அததா எங்க ஊர்ல நல்லா ஃபேமஸா இருக்கும் நாங்கள்லா போய் நேர்லயே போய் பாப்போ கன்ட்டினீயூவா நல்லா இருக்கும் மூண் நாள் அவ் ஊர்ல அவுங்க ஊர்ல போட்டில்லா வெப்பாங்ளா பொங்கலுக்கு
ஆ போட்டி எல்லா வெப்பாங்க நாங்க அம்மா ஊர்ல இருக்கப்போ அங்க வெப்பாங்க மறுநாள் வெப்பாங்க பொங்கல் அன்னைக்கு வெக்க மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் பிஸியா இருப்பாங்க மறுநாள் மாட்டு பொங்கல் அப்பதா வந்து ஒரு சில பேரு மாடு வெச்சிருக் கவங்க மட்டும்தா வந்து கொண்டாடுவாங்க மத்தவங்களா வந்து லீவுதான அப்டின்றப் போ வந்து அன்னைக்கு வந்து செலப்ரேஷன்லா இருக்கும்
ம் போட்டிகள் நறைய வெப்பாங்க
போட்டி நெறைய வெப்பாங்க
கோல போட்டில சேந்துக்குவோ சேந்து சும்மா ஒரு ஆறுதல் பரிசுதா வாங்கிட்டு வருவோம் ப்ரைஸ்லா வாங்க மாட்டோ அந்த அளவுக்குல்லா கோலம் போட மாட்ட
அ நாலா வாங்கிருக்கே பிரைஸ் எல்லா செகண்ட் பிரைஸ் எல்லா வாங்கிருக்கே ம்
நம்ம வாங்கறத்தில்ல ஆறுதல் ப்பிரை அதாது கோலே நம்ம அவ்ளோ திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்ல்ல அதுக் அதுக்காக செரி இவ்ளோ கஷ்டப்பட்டாங்க ஆறுதல் சொரி அது பெர்சில்ல பெருஸ் பெருசதா குடுப்பாங்க
ம்
நல்லா இருக்கோ நா நெறய வாங்கி வச்சிருக்கே ஆறுதல் ப்ரைஸே
ம் ம்
ஜெய்க்ரமோ இல்லயோ ஏதோ ப்ரைஸ் தருவாங்க அதுக்காகவே சேர்ந்துக்கிறது பாக்கு போட்டு கலர் பொடியூ போட்டு ஆனா நல்லாதா போடுவோ அதுக்க ரொம்ப மோசமாலா போட மாட்டோ நல்லாதா போடுவோ ஓர் அளவுக்கு போட்டு ப்ரைஸ்ல்லா வாங்கிறது
ஓக்கே ஓக்கே
அ ஆ தீபாவளினாதா நமக்கு அவ்ளோ வேலை இருக்காது பொங்கல் வந்தாதா ஓவர் வேல
அந் தீபாவளின்னா அந்த பலகாரம் சுடுவோம்ல ரெண் நாளைக்கு முன்னாடி அது அப்புறமா ட்ரெஸ் எடுக்குறது ஒரு வாரத்துக்கு
அவ்ளோதா அவ்ளோதா வேற ஒன்னும் இல்ல ஆனா பொங்களுக்குதா நெறய வீட்டு வேலைகளே இருக்கனோ வீடு கிளீன் பண்ணோ பெறகு இந்த மாரி வேலையதா அதிகமா இருக்கூ அதா நல்லதுதான நம்ம வீடு கிளீன் பண்றது சுத்தமா வெச்சுக்குறது
ம்
அது கிளீன் பண்ணிட்டே இருப்போ இப் இருந்தாலூ அது வந்து ரொம்ப பெருஸ்சா பண்ணுவோ மேல அதெல்லா கீல ‌எறக்கி எல்லாத்தையூ எறக்கி பண்றது ரொம்ப இதுதா கஷ்டம்தா
ம் ம்
ம் உங்ளுக் பசங்க இருக்காங்ளாங்க
ஆ இருக்காங்க
செரி செரி செர் ஹஸ்பண்ட் எங்க வேலைக் போய்ட்டாங்களா வீட்டு்லதா இருக்காங்களா
வேலைக் போய்ட்டாங்க
செர் செர் செர் சரிங் சரிங் பொங்கல்கு எப்டி ஊருக்குல்லா போவீங்களா இல்ல இங்கே இருந்துக்குவீங்களா
இல்ல இங்கேயே இருந்துப்போ தீபாவளிக்கு மட்டுந் தா ஊருக்கு போவோ எங்க ஊர்ல வந்து தீபாவளி தா பெசலா கொண்டாடுவோ
வேண்டா ஆ செரி சேரி பொங்களுக்கு உங்க வீட்லயே இருந்துக்குவீங்க
ஆ இங்க தான் கொண்டாடுவாங்க நல்லா அப்படின்றனால இங்கயே இருந்துப்
நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால மதியே வரைக்கூ இங்க இருந்துக்கறது மதியத்துக்கு மேல அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க கொஞ்சொ செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறோ ஈவினி்ங் போல வந்தூறத்து பொங்களுக்கெல்லா மூண் நாள் போய் அங்கே போய் இருந்தறத்து அங்க நெறையப் இங்க வைக்க மாட்டாங்க போட்டியல்லா அங்க நெறயா வைப்பாங்க நெறய நல்லா ஜாலியா இருக்கூ எல்லா பக்கோ மாட் இதெல்லா வரூ ஜல்லிக்கட்டு நடக்கூ அதனால ஊருக்கு போயரூவோ
ம் ம்
அதா ஜாலியா இருக்கோ ஆசின் தீபாவளிக்கு காலைல மதியோ போயிட்டு மதியோ அங்கே சமைச்சு சாப்பிட்டு மதியோ போயிட்டு ஈவினிங் வந்துரூ போவோ
ம் அம்மா வீடு பக்கத்துல இருக்கற்னால நீங்க போயிட்டு வரீங்க ம்
ஒரு இருபது நிமிஷோ டிராவல் இருக்கு அப் ப அதனால போயிட்டு வந்துறது அப்டியே வீட்ல தா போர் அடிக்குமே அதா செரின்ட்டு போயிட்டு வந்தறது உம்
எங்க அம்மா வீட்டுக்கு போணுன்னா இருநூத்தி எம்பது கிலோமீட்டர் தாண்டி போனு
அப்புடியா அச்சுச்சு அவ்ளோ தூரோ தள்ளி கல்யாண பண்ணி குடுத்துருக்காங்க இது ஒன்னு இது தூர மக்களே ஆம்பளையா பெத்தா இது ஒரு இது நமக்கு என்னப்பா போயி வரக்கு
மீட்டர் கிட்ட வந்து
முன்னு அப்டியா அதுக்கு போயிட்டு வரதுக்கு போகாமயே இருந்தலாமானு இருந்துருவோ போலயே
ஆமா அதுதா போனாலே செலவு அதிகமாயிரு போக்குவரத்து செலவு கொழந்தைங்களுக்கு செலவு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா மட்டுந்தா கலந்துக்க முடியு
ஆ கெடச்சா நமக்கு போணு இஷ்டமே இருக்காது இவ்ளோ தூரோ டிராவல் பண்ணி போறக்கு நம்ம வீட்லயே இருந்துரலா அப்டின் தோணு
ஆமா ஆமா
ஆனா போனுன் ஒரு பக்கோ ஆச இருக்கு நமக்கு உம் அப்ப ஒன்னு செய்ய முடியாது
ஆமா இதனாலேயே நெறய பஃங்க்ஷன்ல கலந்துக்க முடியாமலு ஆயிருது
ஆ அதாவதுன்னா சரி ஆ மொய் எழுதி க்கோங்க அப்டின் சொல்லிறது இவ்ளோ தூரோ வர்றதுக்கு ஓ சாம ங் வீட்லயே இரு ஆ ஆமா சாம ந் து
நம்மளோட நெருங்குன சொந்தங்களுக்கு மட்டுந்தா வந்து அட்டன் பண்ற மாரி இருக்குது
ஆ மத்ததுக்கெல்லா அந்த மாரி பண்ணி விடறது அப்பறோ என்ன செய்யுறது வேற வழி இல்ல
உ இருந்தாலு அவுங்க ஏத்துப்பாங்க ஏனா அவ்ளோ தூரத்துல இருந்து வர்றாங்க அப்ப வந்து நம்ம இருவது நிமிஷ டிராவல் இருந்தது நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களால வர முடியிலையா அப்படின்வாங்க ஆனா இவ்ளோ தூரோ வந் கடந்து இருக்குறதுனால சரி பரவாயில்ல அவுங்க அவ்ளோ தூரத்ல இருக்கதுனால அப்டின்ட்டு ஏத்துப்பாங்க
ஆ சேரி இன்னொரு நாளைக்கு வாங்கப்பா அப்டின் சொல்லிருவாங்க ம் ரொம்ப முக்யமான அதுக்குன்னா போகாம இருக்க முடியாது அதுக்கு போய் தா ஆகனு
ஆமா ஆமா
ம் சேரி சேரி சேரி சரிங்க சரிங்க மதிய என்ன டிபன் செஞ்சீங்க சாப்பாடு ச மதியோ மதியோ என்ன சாப்பாடு லன்ச்சு சிக்கன் சொல்லிட்டே மறந்துட்டு இப்ப சாம்பாரா
உம்
சாப்பாடு காய் என்ன காய் வச்சிங்க
காய் உருளக்கெழங்கு
சேரி சேரி சேரி சாம்பார்க்கு உருளக்கெழங்கு நல்லா காம்பினேஷன இருக்கு உம் உம் ஆ கொழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கு உருளக்கெழங்னா
அதனால தா
உம்
மேக்சிமம் கொழந்தைங்கள்காண்டிதா பகல்ல வந்து சமைக்கிறது ஏன்னா அவுங்க வந்து அங்க உள்ள கேண்டீன்லயே சாப்டுப்பாங்க காலேலயு சரி மதியமு சரி பிரேக்பாஸ்ட்டு லன்ச் எல்லாமே டின்னர் மட்டுந் தா வீட்டுல சாப்பிட்டோ அங்க சோ அதனால கொழந்தைங்களுக்கு மட்டுந்தா சமைக்கற மாரி இருக்கு சோ அதனால
சேரி சேரி சேரி சரி சரி சரிங்க சரிங்க சரிப்பா சரி பாருங்க இந்தா ஒரு வேல இருக்கு நா அப்பற கூப்பட்றே உங்களுக்கு